ஹலோ
லைட் பிங்க்தா
ஹலோ
ஹலோ பூஜா மேடம்
கேக்குதா
ஆ கேக்குது மேடம் என்ன பண்றீங்க
வேலையாதா இருக்கோ
சாப்டியலாகுள்ள
ம் அடை தோசை
அது செரி தொட்டுக்க
சீனி எனக்கு அதுக்கு வேற எதுவு புடிக்காது எனக்கு பொதுவா அந்த தோசையே புடிக்காது
அனா தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருகுமே
ம்ஹூம் தேங்காய் பால் நெஞ்சுல ஒரு மாதிரியா இருக்கு அதனால வெறு அடை தோசை சீனி அதுக்கு வேற எதுவு வச்சு சாப்பிட புடிக்காது
ஆ எத்தன சாப்டிங்க பத்தா பதினஞ்சா உ சீனி வச்சே ரெண்டு சாப்பிட்டிங்கலா
ம் மொத்ததுக்கே ரெண்டு ஆமா கரும என்ன செய்றது
எ ஆத்தாகாரிய சமைக்க சொன்னா எனத்தையாது பண்ணிட்டு கெடக்கு
உங்களுக்கு டிஃப்ரெண்டா செஞ்சு போடுறாங்கல்ல ஓ
ஆ சுடுது ஆ சுடுது என்னத்த செஞ்ச டிஃபரெண்டா அணிலிக்கு சாப்பா
அப்புறோ வாழ்க்கல எப்டி போகுது
நாள்களையோ
மீனேதாங்க நா பாத்துக்கிறேன்னு சொல்றே தரமாட்டறீங்க நீங்க
மீனை நீங்க கொண்டுருவீங்க அவங்க உங்க கையிலே ஒரு பூறான பொட்டு ஆமா சடான்னு போடுவாப்ல இல்லைனா சூசைடி மேல இருந்து கீழ குதிச்சு மண்டய போட்ருவா அவங்கள நீங்க புடிக்கும் போது என்ன செய்யுது ஆமா புடிக்கும் போது ஒன்னு ஓன் கையில கீறல போடுவாங்க இல்லைன்னா அவுங்களா மேல இருந்து கீழ விழு
ம்
மௌத்தாப் போயிருவாப்புல
அச்சச்சோ
உங்களுக்கு எது விருப்போ எது வேணு
நானே கீறல் வாங்கிக்கிறே
கீறல் வாங்
ஜோடி எவ்ளோ ஜோடி எவ்ளோ
குட்டி வேணா வாங்கலா ஜோடி நூத்தி இருவது ரூபா சொல்லுவாய்ங் ஏ நீ இத வளர்க்குறக்கு அழகா ஒரு கு ட்டியூண்ட்டு ட்டி வச்சு மோட்டரு போட்டு வே வேற ஏதாவ நெறைய மீன் இருக்கு அது வாங்க வளக்கலாமில்ல எக்கச்சக்கமா இருக்கு ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ பூஜாலெட்சுமி கேக்குதா
ஏ பாதியில் கேட்க மாட்டேங்குது கேக் கேட்குது உனக்கு ஏ பாதியில கேட்க மாட்டேங்குது ஹலோ
அ
ஹலோ
நெட் ஒர்க் இதுவருக்கு
ஆ கேக்குதா
ஆ கேக்குது மேடம் உங்களுக்கு கேக்குதா
உங்களுக்கு நெட்ஒர்க் இத இருக்குன்னு நெனைக்கிறே மேடம்
மத்த மீன்கள்ல்லாம் செத்து போயிரும் மேடம் சீக்கிரமே
மீனு
மத்த மீன்கள் எல்லா செத்து போயிரும் சீக்கிரமே
அதெல்லா இல்ல மேடம் நம்ம வளர்க்குற பொறுத்து ஏகப்பட்ட மீன் இருக்கு மேடம்
உம்
வீட்ல வச்சதுலயே இருக்கு மலா தண்டி இருக்கு மான்சலும் இருக்கு எங்கள மாரி அடக்கான
எனக்கு என்ன இந்த கட உங்கள மாறியா
சாருக்கா ஆ இதே மாதிரி அழக இருக்கு கோல்டு வீஸ் அதுலயே நெறைய அந்த தோகை இருக்கும்ல அது அப்டியே லென்தா போகும் வாலு அதெல்லாம் தொட்டு டியில விட்டு பாத்தீங்கான அம்புட்ட அழகா நாங்க அதொலாம் வளர்த்தோம் நல்லா இருந்துச்சு
உம் நாத்தனார் பொண்ணுன்னு சொல்லுவேன்ல
ஆமா
அது கலர் கலரா நெறைய மீன் வாங்குச்சு வாங்கி போட போட செத்து போயிடுச்சு இப்ப ஒண்ணு கூட இல்ல அதுவும் சாக சாக வாங்கி போட்டுச்சு ரெண்டு மூணு ட்ரிப்பு
மோட்ரு போடாமல் வச்சு வந்திருக்கு
மோட்ரு போட்டுச்சே
தண்ணி மாத்திருக்காது இல்ல சாப்பாடு அதிகமா போட்ருந்திருக்கு ஏதாவது கோளாரு பன்னி
அப்டிலா இல்ல எல்லா கரக்டா தா மாத்தி ப பண்ணிச்சு உம்
ஏ இப்ப நா இதுகல வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமா வித்துட்டுக்கிடக்கே கெடைக்காங்க எங்க அம்மாவ நம்பி ஒ
அதுக்குதா சொல்றே இது வந்து ஒர்க்கவுட் ஆகும்ல உம்
இல்ல மாலியும் இருந்துச்சு அது குட்டி எல்லா போட்டுச்சுக ஒரு ஊருக்கு போயிருந்தே சாப்பாடு போட்டு பாத்துக்கன்னு சொன்ன பாவத்துக் கு அதிகமா சாப்பாடு போட்டு செத்ததையும் கவனிக்காம அந்த ஸ்மெல்லு அந்த இதுலயே எல்லா செத்து செத்து செத்து செத்து செத்து வீட்டுக்கு வந்து பாக்குறே அம்புட்டு செத்து உப்பி உப்பி உப்பி உப்பி தண்ணியே குடலை புடுங்கிட்டு வருது மூணு நாளு
உம்
சுமார் நாராசமா போய் கெடந்துச்சு வீடு மீன் தொட்டி
அ
அதோட அந்த மாலியை விட்டுட்டு அழகா இருந்துச்சு அதல்ல குட்டி காலேஜ் படிக்கும் போது குட்டி போட்டிருந்துச்சுல அதுக தா
ஆ ஒரு நாளைக்கு உங்க அம்மா கொழம்பு இப்ப மீன் இல்லைன்னு சொல்லிட்டு சாருக்கு உரிச்சு ஃப்ரை பண்ணி வைக்கப் போறாங்க பாரு
அவுகளுக்கு அது செல்ல பிள்ள அவுக பாத்து பாத்துக்குவாக இப்டியே வந்து பாத்துட்டு பாத்துட்டு போ ஆமா ஞாயித்துக்கிழம ஒரு நாள் மொட்ட மாடிக்கு வருவாக அப்ப அத பாத்துட்டு பாத்துட்டு போவாக அவங்களுக்கும் நான் தண்ணி மாத்தணும் தண்ணி மாத்தலேனா அவுகளும் அலங்கார பந்தல்லாய்ருவாப்ல என்ட செய்றது ஆ கை ஒரு வேல வந்துச்சு
டீயும் வேண்டுருக்கா அ
கீழ மீனு வச்சு குடுத்தேன் அதத்தான் கொன்டு புட்டாய்ங்களே அதோட மேல மட்டும் தாருக் ஒரு வேல வந்துச்சு ஹலோ
லையும்
கேக்கலை கேக்கலை கேக்கலை கேக்கலை கேக்கலை கேக்க மாட்டேங்குது
உ
விட்டு விட்டு கேக்குது
ஆ சொல்லு
யார்ட்ட பேஸ்
கேக்குதா கேக்குதா கேக்குதா கே கேக்குதா க்குதா கேக்கு
கேக்குதா மேடம் நீங்க எங்கே உக்காந்து போன் பேசுறீக
ரூமு
அதுவே கேக்க மாட்டேங்குது மேடம் நான் மொட்ட மாடியில கெடக்கேன்
உங்களுக்கு என்ன மேடம் மாடியிலயே செட்லாகிட்டீங்க
ஆமா நீங்க ரூம்புக்குள்ள உக்காந்து போன் பேஸ்னா எப்டி கேக்கும் மேடம்
சேரி சொல்லுங்க மேடம் போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன் இல்லன்னா போயிருவேன்
மாமியா இருக்கா மேடம்
இல்ல மேடம் டையம் வந்துருச்சு
என்ன டைய மேடம்
பீரியட்டு மேடம்
ஓ வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனுபவீங்க ஏன் அப்ப வெளிய வரமாட்டியா
அப்டி இல்ல வயிறு வலிக்கும் அதனால ரூம்குள்ளயே இருக்கேன்
ஐயய்யோ செம சாப்பாடெல்லாம்
சாப்பாட்லாம் காலையில கடைல
ஆக மதியம்
மதியம் கல்யாணம் ஒ அவங்க போயிருவாங்க நா மேகி அந்தமாரி கிண்டிக்கனும்
முடிஞ்சு வேற மாம்மியா
போ போயிருவாங்க
ஓ அப்புடியா
ஆமா
எதோ ஓடுது
இப்ப மூணு வேல வந்துச்
எனக்குந்தான்
அதுவா இன்ஸ்டால ஒரு டெலிவரி வேல கேட்டு வச்சிருக்கே அவே உன்னு பதிலே சொல்லாம கெடக்யா இன்ஸ்டால நேத்து நைட்டு பன்னண்டு மணிக்கு ஒரூ பரமக்குடின்னு சொல்லி பேஜி வச்சிருக்காங்க அதுல ஒரு வேலன்னு போட்ருந்தா போய் விசாரிச் சா காலைல பத்துலருந்து அஞ்சு மணி வரைக்குந் தா வேலயா அந்த இப்ப நம் ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்குரீயில்ல இன்ஸ்டா பேஜஸ்ல அதுக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணனுமா சுத் டார்கெட் இருக்குமா ஆனா சம்பளோ பதீ மூன்ருவா சொல்றா திங்கல்ல இருந்து வெள்ளி வரைக்கு தா வேல சனி ஞாயுறு லீவு செரி என்ன பண்லா அப்டினு யோசிச்சுக்கிட்ருக்கே நீ என்ன சொல்ற அலோ
இன்ஸ்டான் போயிட்டால ஸ்கேம் தானே எல்லாமே ஸ்கேம் தானே
இல்ல இல்ல பரம குடியுல பேஜு இருக்கு ம் பேஜ் பரம குடில் லருக்கு அதுதா பாக்லாமானுருக்கே ஆனா எனக்கு
சருச் சுட்டு உங்களுக்கு ஒரு அன்
சம்பளோ பத்த மாட்டேங்குது
நோ நோ நை
பதினெட்டாயிரோ சம்பாதிச்சா நல்லா இருக்கு
சம்பளோ சம்பளம் பத்தலையா ஓனர புடிக்கலயா
ஐ இவன புடிக்கல நேரம் புடிக்கல என்னால ஒன்னுமே பண்ண முடியல
ரெண்டுந்தா பத்தாயிரத்த வச்சு நாக்கூட வலிக்க முடியல அவே சொட்டைய பாத்தாலே அடிக்கணு போல தோணுது என்ன செய்யுறது ஒரு இக்க இக்கட்டானா நிலமைல இருக்கே
ஆ ஆமாங்மேம்
அப்போ நீ என்ட பேசுவ ஓ ஒன்னு பேச முடில செரி நீ ஏதாவு து கேள்வி கேளு நா பதில் சொல்றே
மதியோ என்ன சாப் பாடு
போளி
போளியா
கோளி மிளகு கறி கோளி கோளி சிக்கன்
ம் ச்சேரி சேர் தம்பி என்ன பண்றா ம்
வெளிப்போயிட்டே இப்பதா கொஞ்ச நாளா பேயிட்ருக்கு
சண்டயப்ப லீவ் உள்ளையா ம்
வாய்ப்பே இல்ல லீவுலா கெடையாது மதியோ மட்டுந் ப்ப ரெண்டு மணி ஆ ரெண்டு மணிக்கு வந்துருவே அதோட லீவ்
பாவும்ல சண்டேனா ஒரு நாள் தா விடியறது மாரி ருக்கு மதியோ சாப்ட்டு படுத்தா முடிஞ்சு போய்ரு சண்டே
சண்டே அத ஏ கேக்குற இப்ப காலைல நேத்து இன்னிக்கு தல குளிச்சா வேல பாக்க முடியாது வேல பாதியே விட்டுப் போதுன் சொல்லிட்டு நேத்து நைட்டு பதினோரு மணிக்கு போய் தல குளிச்சே அதோட தலைய சிக் கெடுகு து வேலைய பாக்கலா அப்டின்னு இருக்கே கண்ணமூடி கண்ணத் தொறந் ந்த முடிஞ்சு வரும்
எனக்கு வேல இருக்கு
என்னாயிச்சு மேடம் பத்து நிமுசம் ஆயிச்சு மேடோ
அடிக்கவா
ஆ சரிங்க மேடோ ஓகே மேடோ பாய் மேடோ உடம்ப பாத்துக்குங்க